தோழி
ஹலோ
ஹலோ
ஹலோ வணக்கங்க
ஆ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கோ தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே தோழி என்னோட சைட்ல இருந்து ஏதாவது சத்தம் வருதுங்களா உங்களுக்கு
நல்லாவே வருதுங்க
வருதுங்களா செரி இருங்க சொல்லுங்க ஃபேன ஆஃப் பண்ணிட்டு வரே
ஆ சரி
ஆ ஓகேங்ளா
ஆ இப்போ ஓகே தோழி
ம் சொல்லுங்க தோழி
ஆமாங்க தோழி எங்க பசங்களுமே பாத்திங்கன்னா எது கேட்டாலும் பொம்ம கேப்பாங்க அடம் பிடிப்பாங்க நாங்க எப்படியாச்சும் சமாதானம் பண்ணிட்டு சம்பளம் வரட்டும் சம்பளம் வந்தவுனே கடை கூட்டு போய் வாங்கி தரோ அந்த மாரிதா இங்கியு வந்து ஏ சின்ன பையே வந்து ஆ எனக்கு வந்து பெரியவங்க கிரிக்கெட் வெளயாட்ற மாரி எனக்கு க்ளௌஸ் வேணு. எனக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி குடுங்க. ஊ சைஸுக்கு இல்ல தம்பி. நீ குன்னு கொஞ்சோ பெருசாகணு நீ எனக்கு இப்பவே வேணு விராட் கோலி விராட் கோலி மாரி பேட் வேணு. பெரியண்ணங்க வெளயாட்ற மாரி பேட் வேணு பால் வேணு ஆ பசங்க கேட்டுட்டே இருப்பாங்கங்க
ஆமாங்க ரொம்ப பசங்கல சமாளி இப் இப்ப வரைக்கும் நா பையன தா சமாளிச்சிட்டு இருக்கே பொண்ணு இதுக்கப்றம் தா ரெண்டு பேர நா சமாளிக்கணும் இதுக்கே எ ஹஸ்பண்ட் ரொம்ப டெ டென்ஷன் ஆகுறாரு கடுப்பாகுறாரு இதுக்கப்புறம் உன்ன எங்கேயும் கூட்டுட்டே போகூடாது உனக்கு வேணுனா அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுத்துணும் உன்ன கூட்டுட்டு போனாதான நீ எக்ஸ்ட்ரா ஏதாவது கேக்குற அப்டின்றே ஆனா அவரு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்கங்க அவங்ககிட்ட அமௌண்ட் இருக்கு க காசு இருக்கு இருக்குது அப்டின்னா கேக்கவே வேணா ஆமா அவனுக்கு முன்னாடிலருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்த பொருள் எல்லாம் கொஞ்சம் ஏதாவது உடைச்சு டயர் கழட்டி அந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்ப பனா நீ இதுல பா வெளையாடுறது பாக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்குதுடா
ஆ ஆ
நீ வந்துட்டு எவ்ளோ பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் சரியா வச்சுக்க மாட்டற உடைச்சிடற அப்டி சொல்லிட்டே இருப்பாரு அப்றௌ ஒரு நாள் அவுராவே வந்துட்டு ஒரு காரோ இல்ல வேற ஏதாவது ஒரு பொருளோ வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு வெளையாடுறதுக்கு நாங்க வந்துட்டு ரம்ஜானக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போயிருந்தோமா
ஆமாங்க
அவன கூப்பிட்டுட்டு தா போயிருந்தோம் பொண்ணு வீட்ல விட்டுட்டு அவனுக்கு ட்ரெஸ் வாங்கியாச்சு முதல்ல அந்த பபுள்ஸ் இருக்குல்லையா அத அந்த கண் மாதிரி துப்பாக்கி மாதிரி இருக்கிறதா கேட்டருந்தா அதோட வில வந்து ட்டு உங்களுக்கு நூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாவோ என்னமோ இருந்துச்சு பபுள்ஸ் நமக்கு பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாலேயே கெடைக்குது ஊதுறது இது வந்துட்டு வேணாம்ப்பா இது வந்து சும்மா அதுக்கப்புறம் இதுல காலியாச்சுனால வேஸ்ட் ஆயிடும் இது வேணாப்பான்னு சொன்னா அடம் புடிச்சிட்டேருந்தா கேட்டுட்டே இருந்தா சேரின்ட்டு ரொம்ப நாளா டாக்டர் சீட்டு கேட்டுட்ருந்தா அந்த எடத்துல டாக்ட்ரு செட்டுமே இருந்துச்சு அந்த கிட்டு வரு இல்லியா அதுவுமே கேட்டா பாத்துட்டு அப்றோ எனக்கு இழுது வேண இது வேணு அப்டின்னா
ம்
அது ரே போட்ருந்தது ஒன் டபுள் நைன் போட்ருந்துச்சு எறநூற்பா வெளியில அதோட நமக்கு கம்மியா கூட இருக்லா தெரில நம்ப இதுக்கு முன்னாடி வாங்கனது இல்ல டாக்ட்ரு செட்டு
ஆ செரி
அதனால வேணாடா இங்க வெல அதிகமா இருக்க மாரி இருக்கு நம்ப டிரெஸ்ஸு மட்டு வாங்கிட்டு பெயிட்லா நம்ப வேற கடைல வெளியில பொய்ட்டு பாக்கலா நீயாவே செலக்ட் பண்ணு வேற எங்கயாது இருந்துதுனா பாத்து சொல்லுன்டு எவ்ளோ சொல்லி பாத்தோ இல்ல அப்றோ செரி இது வேணா சேரி டாக் டர்கிட்டாவது வச்சிட்டு ரெண்டு பேருமே வெளையாடுவாங்க அப்டின்ட்டு நம்ப அது வாங்க போனா இல்ல எனக்கு அந்த பபுள்ஸு சேந்துதா வேனு
இல்லைங்க எப்பயுமே நம்ப வாங்குறப்ப ரெண்டு பசங்களுக்குமே வெளையாடுற மாரி வாங்கிடணுங்க அப்போ வந்து நம்ம நெறைய பிரச்சனைகள வந்து நம்ம கொஞ்சோ
அ பபுள்ஸ்னா இவ மட்டும்தா ஊதுவா அவ பாத்துட்டு தா இருப் பா இது விளையாடுறது டாக்ட்ரு கிட் னா அவளு ஏதோ ஒன்னு ரெண்டு பொருள் கையில வச்சுப்பா இது பண்ணி ப்பா இல்லையா கொழந்தா அதனால டாக்ட்ரு கிட் ட்டே ஓகேதா வெல அதிகமா இருந்தாலு அதுவே வாங்கிற்லா அப்டின்னுட்டு எறநூர்பா குடுத்து வாங்குனோ அன்னைக்கு வாங்கிட்டு வந்து அன்னைக் ஈவ்னிங் வரைக்கு தா ஆனா ஃபுல்லா அன்னிக்கு வெரதோ இருந்தாங்க நோம்பு இருந்தா அன்னைக்குதா மொதல் நோம்பு
சேரிங்க சேரிங்க
அ அவனுக்கு நாலு வயசு அந்த டைமுக்கு அப்பதா வந்துட்டு நோம்பு இருந்தா சேரி புள்ள நோம்பு வச்சிருக்கா
நல்ல விஷ்யோங்க அப்ப எப்டிங்க எ அவெ சின்ன பைய இருந்துருவாங்ளாங்க
அவுருக்கு தண்ணி குடிக்க போனாரு சாப்டாம குட இருந்துருவா நடுவுல நடுவுல தண்ணி குடிக் காம இருக்க மாட்டா நா போய் கொஞ்சோண்டு மட்டு தண்ணி மட்டு குடிச்சிட்டு வந்தட்றே தண்ணி மட்டு நா இல்லடா வேணாடாட ஒன்னு முடிய போதுடா டைம் முடி அப்றோ நம்தா இப்ப கடைக்கி போறோல நம்ப நோம்பு தெறக்கு போது என்னென்ன வேணுமோ எல்லா குடிக்லா அப்டின்னு சொல்லி சொல்லியே டைம் இது பண்ணியாச்சி ஆனா அவன கூப்டுட்டு போய் கடைக்கு கூப் ட்டு பொய்ட்டு வரம்போது நால்ர மணி ஆ ச்சி ஆனா அவெ ஒரு ஆளுக்கு அவனுக்கு அவங்க பாப்பாக்கு தா எடுத்தோ
எப்டிங்க நீங்க எச்ச கூட முழுங்க கூடாது இல்லைங்ளா துப்
ஆமா அது சொல்லுவாங்க பட் நம்ப வேலையில இருக்கும் போது அதிகமா நம்ப எழுந்துருச்சி எழுந்துருச்சி வெளியிலலா போக முடியாது பண்ண முடியாது இல்லியா அது நமக்கு அதிகபட்சோ வராது
ஓ சொரக்காது சுரப்பி ஓகே
ச்சோ வராது நம்ப அதிகமா பேசிட்டோ இது பண்ணிட்டோ இருக்கும்போது தானே நமக்கு அதிகமா இருக் கு ஒரு சிலவங்க அதனாலதா நல்லா தூங்கி எழுந்திருப்பாங்க
அ தூங்கிட்லாங்களாங்க தப்பில்லிங்ளா
தூங்கலா தூங்குறது தப்பு கெடையாது து ஆனா எனி டைம் தூங்கக்கூடாது நோம்பு வச்சிருக்கவங்க தூங்கி எழுந்திருச்சி நம்ப நோம்பு தெரப் தொறந்திலிருந்தே சாப்புடுவோ அது மட்டு கூடாது அதுக்கு ஏத்த ப்ரயரு இருக்கனு அதுக்கு ஏத்த படிப்பு நம்ளுக்கு வேணு
சேரி ஆனா நீங்க வந்து காலேலயே சாப் ட்ரு கால்ல ஆறு மணிக்குள்ள சாப்ட்டுருணுங்களா
ஆறு மணி இல்லைங்க ஒங்களுக்கு நாலு மணிக்குள்ளே சாப்ட்டுர்னு
ஓக் ஆனா அந்த அந்த சாப்ட எனர்ஜி அந்த ஃபுல் டே இருக்குமா சாந்திர ஆறு மணி வரையு
இல்லங்க ஸ்டார்ட்டிங்ல உ உங்களுக்கு முதல் நாள் ரெண்டு நாள் கொஞ்சோ மந்தமா ருக் க மாதிரி இருக்கு அதுக்கப்பறோ உங்களுக்கு கொஞ்சோ இதுவா இருக்கு ஒரு வாரோ ஒரு பத்து நாள் வரைக்கு உங்களுக்கு அந்த இது தெரியாது ஆனா அதுக்கப்பறனா உங்களுக்கு ஆஃப்டர்நூனுகு மேல ஒரு ரெண்றை மூணு மணி க்கு மேல கொஞ்சோ லைட்டா ஒரு மாதிரி ஆ ஒரு மாதிரி டயர்ட்னெஸ் அந்த பசிக்கிற மாதிரி வீட்லயே இருக்கவங்களுக்கு க அந்த அளவுக்கு தெரியாது ஆனா வெளில போய் வேல
வேல செய்றவுங்களுக்கு ஆனா இவுங்களுக்குல்லா பாவோ ஆம்பளைங்கல்லா ரொம்ப கஷ்
ஆமா எங்க வீட்டுக்காரு ரொம்ப வெயில்ல பீச்சுக்கு எதிர்ல வேல செய்றாரா அவருக்குல்லா ரொம்ப அந்த இது தெரியு அதனா ல அவரு ஒரு வாரோ ஒரு பத்து நோம்பு கூட வெக்கல
ஆ
என்னால முடில அப்டின்டு செரி அவுங்களுடைய உடல் நெலையு அவுங்களுடைய வேலையு நம்ப பாக்குனு இல்லையா அதனால நம்ப இது பண்ணியாச்சி
இப்போ இதனால வந்து ஒடம்புக்கு அவ்ளோ நல்லது தில்லைங்களா
நல்லது நமக்கு நல்லது எனர்ஜி நமக் க அதுக்கு தகுந்த நன்மை அது எல்லாமே இருக்கு ஆனா என்ன பையே வந்து நோம்பு வச்சுட்டு அது முடிக்கு போது நா அங்க பையே கூட இல்ல அது நாங்க ரொம்ப இது பண்ணோ
ஏங்க வெளிய போய்ட்டுருந்தீங்களா
ஆமா அவுங்க ரெண்டு பேருக்கு ட்ரெஸ் வாங்கணு செரி கையோட நமக்கு என க்கு மாமியாருக்கு வாங்கிலா அவர் அப்பறமேட்டா வாங்கி கிறே அப்டிட்டாரு அதனால அவனை வீட்ல விட்டுட்டு போணு மாமியார் ட இருந்தாங்க இல்லையா
ஓ
பொண்ணு மாமியாரு வீட்ல இருந்தாங்க பையனை கூப்பிட்டு போய் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வந்தாச்சு
சேரிங்க சேரி
அவ்வீராஸ் அந்த மாதிரி பாத்துட்டு வந்துட்டோ
சேரிங்க அப்ப நோம்பு முடிக்கிறப்ப நீங்க வந்து தண்ணியே ஜூஸ்சு ஃபஸ்ட்டு ஜூஸ் தா ்டோர்
இல்ல முதல்லா வந்துட்டு அ நீங்க பேரீச்சம்பழம் பேரீச்சம்பழம் இருக்கு இல்லையா அ து வந்துட்டு கடிச்சு சாப்பிணு
அது எதாச்சு எதா ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா இல்ல சும்மா அது சாப்பிணு
ட்டு ஒரு இது மாத்ரி ஸ்லோகம் மாத்ரி இருக்கு அது வந்து நீங்க சொல்லி ட்டு அத நீங்க வந்துட்டு கடிச்சி சா கடிச்சிசாப்ட்டுட்டு அப்புறமேட்ட தண்ணி குடிக்கணு மூணு டைம் அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்மேட்டு என்ன வேணுமோ சாப்ட்டுக்கலா
அது எவ்ளோ தடவ வேணாலு சாப்ட்டுக்கலா
ஆ அதுக்கப்றோ நீங்க காலைல திலீமி நோன்பு நோட்க்கற வரைக்கு மதியோ கா மறுநாள் காலைல நீங்க சாப்ட்டு முடிக்கிற வரைக்கு என்ன வேணாலு சாப்ட்டுக்கலா ஆனா உங்களால முடியாதுங்க சாப்பிட முடியாதுங்க நைட்டு நோன்ம்பு வெச்சிட்டு நீங்க ஃபுல்லாக இது பண்ணிட்டு நீங்க ஒரு க்ளாஸ் ஜூஸு இல்ல கஞ்சி குடிச்சாளே உங்களுக்கு திம்முனு ஆய்டு நைட்டு ச டின்னரே உங்களால சாப்பிட முடியாது நா வந்துட்டு கொழந்தைக்கு வந்துட்டு பால் குடுக்கணு அப்டின்றதுனால வந்துட்டு நா கொஞ்சமா சாப்ட்டுப்பே ஒரு ரெண்டு இட்லியோ ஒரு இது ரெண் டோ தோசையோ இல்ல சாதோ இருந்ததுனா நைட்டுக்கு சாதோ வடிக்கிறோ இல்லையா காலைல சாப் சாப்பறதுக்கு அதுலயே கொஞ்சோ சாதோ போட்டு நா சாப்ட்டிடுவே மாமியாரு அந்த மாரியே தா ஒரு தோசையோ ரெண்டு தோசையோ சாப் படுவாங்க பசங்கள்க்கு ஊட்டிட்டு அது எங்களோட இது முடிஞ்சிரு
அவ்ளோ தா ஏங்க
டீ குடிக்கலா
நா தண்ணி குடிப்போங்க ஜூஸ் குடிப்போங்க உப்பு உ ப்பு மட்டு உப்பு மட்டு போடாம பழோ சாப்பட்லா தண்ணி குடிச்சிக்கலா ஜூஸ் குடிக்கலா உப்பு மட்டு சேக்காம நீங்க என்ன வேனா சாப்ட்டுக்கலாங்க அது நாங்க ஒரு ஒரு வேள இருப்போங்க ஒருவேள இருப்போ சில நாட்கள்ல தா முழு நாள் இருக்கிற மாரி இருக் கு சாய்ந்தரோ ஆனா சாப்ட்ற மாரி இருக்குங்க ஆனா நடுல நம்ப தண்ணி குடிச்சிக்கலா ஜூஸ் நல்லா குடிச்சிக்கலாங்க பழோ சாப்பட்லா பழோ சாப்பட்லா அந்த மாரி சாப்பட்லாங்க அதுக்கப்பறோ ஃபுல்லு வெஜிடேரியனா இருக்குங்க நல்லா கூட்டு காய்கறி அப்பலம் வட பாயசோ சா தோ சாம்பார் பாயசத்தோட நாங்க முடிச்சிருவோங்க முடிச்
எங்களுக்கு இங்க நாங்கவே நான்வெஜ்ஜு தா இருக்கணு வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு அப்டின்லா மென்ஷன் கெடையாது எது வேணாலு சாப்பிட்லா
இப்ப நீங்க விரதோ இருந்து அது சாப்பறப்ப வயிறு எரியுங்ளா இப்ப சாப்ட்டு அ ஓ
இல்ல இல்ல வயிறெல்லா அதெல்லா எதுவு இருக்காது எதுமே தெரியாது ஆனா உங்களுக்கு ரொம்ப கடைசி நாள் வருது தெரியிமா ஒரு இருவத்தஞ்சு நோன்பு வரைக்கு முடிச்சிட்டோ அப்டின்னா எப்ப முடியு எப்ப டைம் வரு எப்ப ஆற்ர மணி ஆகு எப்ப நம்ம நோன்பு தெறப்போ அந் த எதிர்பார்ப்பு இருக்கு உங்களுக்கு அந்த கடைசியில ஆரம்பத்துல உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது இருந்துட்டு இருந்துட்டு வந்துருவீங்க அந்த கடைசியில முடிய போகுற நேரத்துக்கு தா எப்ப முடியுன்றது தெரியல டைம் பா டைமே நகராது உங்களுக்கு
புரியிது புரியிதுங்க உண்
இப்பதா மூணா இப்பதா ரெண்டா இப்பதா நாலாவது எப்பதா இந்த நோன்ப திறக்கற டைம் வரு அப்டின்ட்டு இருக்கும்
எப்ப அந்த நாள் வரும் எப்ப முடிப்போ எப்ப திரும்பவு பழைய படிக்கு
அந்த ரம்சான் வரும் ரம்ஜானுக்கு நம்ம திலும்பி எப்ப நம்ப இதுல என்ன தெரியுமா உங்களுக்கு கஷ்ட நோம்பு இருக்கோரோ எல்லாமே வெளியில இருந்து வாங்கிட்டு வந்துட்டா நமக்கு அந்த சமைக் க்கிற கலைப்பு தெரியாது நோன்பு திறந்ததுக்கு அப் அப்றோ வந்துட்டு சமைச்சிக்கலாம்னாலு முடியாது நோன்பு வச்சுக்கிட்டு சமைக்கிறதுக்கும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் எப்டி அந்த ஒரு மாச ஃபுல்லா ஆனா நெறைய பேரு சொல்லுவாங்க நோன்பு வந்துட்டு ரம்ஜான் மாசத்துலதா செலவு கொஞ்ச கம்மி அப்டின்னுட்டு இல்லங்க அப்பதா ஜாஸ்தி உங்களுக்கு நோம்பு திறக்கறதுக்கு என்ன பொருள் நம்ம டெய்லியு பஜ்ஜி வட போண்டானனு டெய்லியு சமைப் என்ன அதிகமா ஆகு நமக்கு இந்த திங்ஸும் வாங்கணு சமைக்கிறதுக்கும் வந்து நமக்கு வந்து சமைக்கிறது வேணா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்ச முன்ன பின்ன இருந்ததுனாலு
எப்டிங்க அதுக்குட வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ப நார்மல் டேனா ஒரு ஒரு கொழம்பு வச்சுனா அந்த நாள் ஃபுல்லு ஓட்டிடுவோ ஆனா இப்ப அப்டி இல்ல ஒரு கொழம்பு வைக்கணு சரி வறத இருக்காங்கனு எக்ஸ் ற்ற எதா செய்யணு
அது செய்யணுதா இப்ப பெரிய ஃபேமிலிலா இருந்தன்னா இப்ப இவரோட அத்த ஃபேமிலில இருந்துலா பாத்தீங்கன்னாக்கா ஆ இருக்கு ரெண்டு மூணு இது இருக்கு தயிரு சாப்புடுவாங்க ஆ தொட்டுக்க சாப்புடுவாங்க அந்த மாரி இருக்கு இங்கன்னா வந்துட்டு நாங்க ஏதாவது ஆ எறாத் தொக்கு இல்ல சிக்கன் கிரேவி இப்பல்லா பொரியல் அந்த மாரி ஒண்ணு ஒண்ணுது
நோன்ம்பு இருந்து நாமளே செய்யணுனா கொஞ்சோ கஷ்டமா இருக்கு இல்ல இல்லங்களா எனர்ஜி இருக்காது டயர்டா இருக்கு